நீ சாப்புடு
அ ஆ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே என்ன ஃபோன்னு வ ஃபோன் வ எப்பமே பண்ணுவீங்க மந்த்லி ஒன்ஸ் தாச்சு நீங்க எப்டியாச்சு கேக் ஆட்ரு குடுப்பீங்க என்னாச்சு பிஸியா
ஆமாம்மா இப்ப நா வந்து எனக்கு ப்ரௌனி வேணு நா அதுக்காக தா கால் பண்ணே ஆமா நா எர் எந்திர் எதிர்பாத்துட்டே இருந்தே கூப்புடணுன் சொல்ட்டு
ஓ சேரி சே
ம் ப்ரௌனி ல்லா
ஆ ப பண்ணுவே ப்ரௌனில எந்த மாரி ஃப்ளேவர் வேணு
என்து எப்பயு சாக்லேட் ஃப்ளேவர் தா எப்பயுமே பிடிக்கு எனக்கு
அப்டிங்ளா அதுல வந்து என்ன நெறைய வெரைட்டி இருக்குப்பா மில்க் சாக்லேட் இருக்கு ஒயிட் சாக்லெட் ப்ரௌனி இருக்கு ரெட் வெல்வெட் ப்ரௌனி இருக்கு
ம்
ஃபே ஃபேரராச்சரு அந்த மாரி நெறைய வெரைட்டி இருக்கு உங்களுக்கு எந்த மாரி வேணு
டார்க் சாக்லேட் தா வேணு
அப்டிங்களா செரி ஓகே அதா எ என்ன ம் இவுங்க மந்த்லி ஒன்ஸ்சாச்சு குடுப்பாங்களே சரி குடுக்கவே இல்லையே அதுதா சரி நானே கால் பண்லான்ட்டு தான் பண்ணே ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆர்டர் இருக்கு எனக்கு இந்த மாரி மொத்தமா பண்ணா கொஞ்ச எனக்கு ஈஸியா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா உங்களுக்கு ஒரே இதுல முடிஞ்சிடு எல்லாமே
ஆனா ஆமா அதனால தா கேக்கலான்டு தா போன் பண்ண
இஃப் யூ டோன்ட் மைன் எனக்கு எப்டி நீங்க அந்த ப்ரௌனி பண்றீங்க அந்த ரெசிப்பி மட்டு சொல்ல முடியுமா
அப்டிங்களா செரி சொல்ற இதுல என்ன இருக்கு சொல் சொல்லிட்டா போச்சு ஆ ஆனா வந்து மெஷர்மண்ட் டு வந்து கொஞ்ச மெ மெயினு இந்த கே கேக் பத் பா பொறுத்த வரைக்கும் நம்ம மெசர் மெசேர்மெண்டு தா மெயினு இதுல நீங்க வந்து கப் பு மெஷர்மெண்ட விட நம்ப வந்து வெயிட் மிஷின் இருக்குல்லையா அந்த மெஷர்மெண்டு தா கொஞ்ச ஈஸி
ஆ இருக்கு அந்த சின்ன வெயிட் மெஷின் தானே
ஆமா ஆமா சின்ன வெயிட் மிஷின் தா
அந்தந்த பெட்டுக்கு அதுலதா ஃபுட்டு வந்து அளந்து போடணுங்கறக்காக வச்சிருக்கோ
ஓ செரி செரி ஆ அப்ப நா சொல்ட்டுமா நீங்க எழுதி எழுதிக்கோங்க நோட்
ஆ ஓகே ஓகே ஆ
ஓகேங்களா ஆ ஒ ஒன்க் அதாது மைதா வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸு கொக்கோ பவுடர் வந்து ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி கிராம்ஸ் இதுவே வந்து கொக்கோ பவுடர்லையு வந்து டார்க்கு லைட்டு அப்டின்டு இருக்கு அப்ப நீங்க ரொம்ப டார்க்கு போட்றீங்கன்னா ஃபிஃப்டின் கிராம்ஸ் போட்டா போறு லைட்டு கொக்கோ பவுடர்னா டுவெண்டி கிராம்ஸ் போட்ணு
ஓகே
அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் பவுடர் ஒவ்வொருத்தவங்க பேக்கிங் பவுட்ரு போட மாட்டாங்க நா கொஞ்ச போடுவ பேக்கிங் பவுடர் போட்டா கொஞ்ச சாஃப்ட்னஸ் கெடைக்கு அத் ஆ புரியல
பேக்கிங் பவுடருக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற எதாவது இருக்கான்னு கேட்டே
ஆ இல்ல அந்த மாதிரி இல்லிங்க பேக்கிங் பவுடர் போ ஆ அது போட்டுதா ஆவணு ஆ அது வந்து சும்மா வந் து ஒரு ஆ கால் டீஸ்பூன் போட்டா போறு
ம்
அதாது கால் டீஸ்பூன்றது மெஷரிங் கப்ல வந்து இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கு அதுல அதுல போட்டா போறு நீங்க ஒன் பை ஃபோர் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து ம் பட்டர் பட்டர் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதுல வந்து நீங்க பட் டர் வந்து ஃபிஃப்டி ஆ ஆயில் ஃபிஃப்டி அப்படியும் போடலா இல்லைன்னா பட்டரே கூட ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூட போடலா
ஆயில்னா என்ன ஆயில் போடுறது
சன்ஃப்ளவர் ஆயில் தா போண்ணு வேற எந்த ஸ்மெல் வேர எந்த ஆயிலு போடக் கூடாது
அ சேரி சேரி சேரி அ
அ ஏன்னா சன்ஃபிளவர் ஆயில் எது வேணாலு நீங்க போடலா ஓகேங்களா அ அதுக்கப்பறமா வந்து அ பவுடர் சுகர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்
ஒன் தேட்டிஃபைவ் ம்
ஒன் தேட்டி ஃபைவ் கிராம்ஸு அதுக்கப்பறமா வந்து எக்கு
ம்
டூ எக்
அ ஓகே
இப்ப வந்து இது டார் சாக்லேட் இருக்குல்லீங்க
எல்லோவு சேர்த்தே போட்டுரலா
ஆமாமாமா எல்லோவு சேத்துதா போடணு அ டார்க் சாக்லேட் வந்து ஒன் ஃபாட்டி கிராம்ஸ்
அ அ
ஓகேங்களா இப்ப பஸ்ட் நம்மளோட ப்ரொசி சரி எதுல இருந்து ஸ்டாட் ஆகனா இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் இருக்கு பாருங்க அத வந்து நம்ம வந்து சளிச்சு வச்சுக்கணு கொக்கோ பவுடரு மைதா பேக்கிங் பவுடர் வந்து மூணுத்தையு மிக்ஸ் பண்ணி இது நல்லா அ ஜலிச்சு வச்சுக்கணு அது தனியா இருக்கட்டு
அது ஆல்ரெடி நைஸா தா இருக்குமா
அதா பவுடர் சுகர் நம்ம பவுடர் பண்ணிதானே வச்சிருக்கோ இப்ப வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து டார்க் சாக்லேட்ட மெல்ட் பண்ணிக்கனு
ம்
ம அ டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணிட்டு அப்றமா மெல்ட் ப உங்க வீட்டுல அவன் இருக்குங்களா
அ ஹா இல்ல
அப்ப இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணு டபுள் பாய்லர் மெத்தடுல வந்து மெல்ட் பண்ணணு கீழே வந்து சுடு தண்ணியோட பவுல எதனா வச்சுட்டு அதுக்கு மேல வந்து இந்த இது வச்சு
இன்னொரு கிண்ணமோ ஏதோ வச்சு அதுல உள்ள போட்டுக்கணு
ஆமா உள்ள போட்டுக்கிட்டு மெல்ட் பண்ணு அது கூடிய நீங்க பட்டரு சேத்து மெல்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கு உங்களுக்கு
ம் ம்
அதுக்கப்பறமா இது ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகிட்டு வருபோது பவுடர் சுகர் போடணு
ம்
பவுடர் சுகர் போட்டு நம்ம கலக்கு போது என்ன ஆகும்னா நல்ல கட்டியான மாதிரி இருக்கு அதனால நீங்க பயப்பட தேவை இல்ல அதுக்கு மேலே நீங்க வந்து ஒ அ இந்த பவுல நம்ம மெல்ட் பண்ணிட்டா அப்பறமா தனியா எடுத்துக்கோங்க அந்த சூடோட அ முட்டய மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்ச ஆற விடுங்க புரியுதுங்களா ஆற விட்டுட் அப்பறமா அதுக்கப்பறமா ஒரு ஒரு முட்டையா போட்டு கலக்குங்க
ஆ
கலக்கிட்ட அப்பறமா எசன்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஹாஃப் ஸ்பூன்
ஆ
ஹாப் டீஸ் ஸ்பூன் ஓகேங்களா அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா இது ஆயிடும் அதுக்கப்பறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு ட்ரை இன்கிரீடியன்ஸ் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நம்ம மிக்ஸ்
ம் ம் ம்
பேட்டர் வந்து கொஞ்ச திக்கு தா இருக்கும் ரொம்ப ஃப்ளோயி கண் ஆ கன்சிஸ்டன்சில இருக்காது
ம்
அதுக்கப்பறமா நம்ம எதுல பேக் பண்ண போறோமோ அந்த ட்ரேல போட்டு பேக் பண்ண வேண்டியது தா நீங்க வந்து அடுப்புல வெக் கறதா இருந்தா அந்த இதுவுவ வந்து ஏற்கனவே வந்து ப்ஃரீ ஹீட் பண்ண மாரி கொஞ்ச ஹீட் பண்ண வச்சுருங்க
ஆ ம் ம் இட்லி பாத்ரத்தலயு வச்சுக்கலா
ஆ வச்சுக்கலா கீழே வந்து அந்த ஸ்டாண்டு் மாரி இருக்கு இல்லயா
ம் ம்
அந்த மாரி எதனா வச்சுட்டு அதுக்கு மேல வந்து நீங்க பேக் பண்ற போற அந்த ட்ரேவ வச்சுக்கோங்க
ம் ம் ம்
இப்ப இட்லி பாத்ரத்துல என்னன்னா அந்த ஸ்வெட்டிங் வந்து அந்த இதில விழும் அதனால என்ன பண்ணுங்க அந்த மூடிய வந்து துணிய வச்சு கவர் பண்ணிக்கோங்க
ஆ செரி
அப்ப வந்து ஸ்வெட்டிங் வந்து அந்த இதுல பாத்ரத்தல விழாது ஓகே ங்களா
ஆ ஆ ஓகே ஓகே ஓகே
நா ஃபஸ்டு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போது கூட நா ஸ்டவ்ல தா ஸ்டார்ட் பண்ண அதுக் அப்பறமா தா ஊட்டி அவன்ல ஆ
நல்ல வந்துச்சா
ஆ நல்லா தா வருங்க அதெல்லா ஒண்ணு பிரச்சன கெடயாது நல்லாதா வரும் என்னன்னா மேல வ ந்து அந்த ஒரு லேயர் மாரிஃபாம் ஆகும் அது எப்டினா அந்த கிரிங்கிள் டாப்ன்னு சொல்லுவாங்கள அது கொஞ்ச கம்மியா இருக்கும் மத்தபடி வேற டேஸ்ட் வைஷ்லா நல்லா தா இருக்கும்
சரி ஓகே ஓகே ஓகே இல்ல ஹோம்மேட்னாலே நமக்கு கொஞ்ச அந்த ஆ அளவு அந்த இதெல்லா கொஞ்ச இதாத்தா இருக்கும் பட் நமக்கு தேவ டேஸ்ட் தான
ஆ ஆ சேரி சேரி இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா தா வரும் நா நானா சொன்னே ஃபஸ்ட் நானு வந்து ஸ்டவ்ல தா ஸ்டார்ட் பண்ண அதுக் அப்பறமா தா ஓ டி ஜில்லா போனே நம்மளோட பிசினஸ் கொஞ்ச டெவலப் ஆனா இந்த ஓ டிஜி அப்டினா நம்ம பெரிய அ அதுக் அப்பறமா தா ஒ டிஜி எல்லா வாங்க ஆரம்ச்ச
இப்ப நானே எனக்கே அதுதா யோசன இப்ப நா வந்து செஞ்சு பாக்றக்காக எசன்ஸ்ல இருந்து எல்லாமே நா வாங்கனும் வாங்கனா எனக்கு இது இருக்கது எல்லாமே அது இதுதான எக்சஸ் தான
ஆமா ஆமா அது என்னமோ கரெக்ட்தா அது இப்ப வந்து நீங்க வந் து ப பசங்களுக்கு கண்டினியூவா பண்ணி தரணு அப்டின் நெனைக்கிறீங்களா ஆனா வந்து இப் ப வந்து இந்த மாரி எதிர்பாக்க மாட்றாங்க இப்ப ஹெல்தி வெர்ஷன்னா கேக்குறாங்க ராகி பிரௌனி பண்றீங்களா ஆ கருப்பு கவுனி அரிசி பிரௌனி பண்றீங்களா அப்டின்ற மாரில்லா கேக்குறாங்க இப்ப அந்த மாரில்லா நானு வந்து அது மெனக்கெட வேண்டியதா இருக்கு இப்ப ராகி எடுத்துட்டு வந்து கழுவி காய வச்சி மிஷின்ல அரச்சி அதுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம போடணு இல்லன்னா அப்பதா அவுட்புட் கரெக்ட்டா வரு ஆ சொல்லுங்க
அ ராகி ப்ரௌனின்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடாதா
ஹார்டு இல்ல ஆனா வந்து அந்த அளவுக்கு சாப்ட்னஸ் வராது இப்ப நம்ம நார்மல் பிரௌனிய விட கொஞ்சோ ச சாப்ட்னஸ் கம்மிதா இருக்கு டேஸ்ட் வைஸ்சு டிஃபர் டிஃபர் ஆகு
ராகி புட்டு செஞ்சாலே பாத்தீங்கன்னா நார்மல் புட்டுக்கு ராகி புட் டுக்கு நெறைய டிஃபரெண்டட் இருக்கு இது ரொம்ப ஹார்ட்டா இருக்கு ராகில செய்யிறது
ம் அப் அப்டி இது வரைக்கு எனக்கு கம்ப்ளைண்டட் வந்ததுல்ல கேக்குறாங்க பேரன்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு ஹெல்தி வெர்ஷனா குடுக்கணு அப்டின்னு கேக்குறாங்க இது வரைக்கு அந்த மாரி வந்து கம்ப்ளைண்டட் வந்ததுல்ல
அவுங்க தெரிஞ்சிதா கேப்பாங்க இது கொஞ்சோ அந்த
ஆமா ஆமா ஆமா ஆமா இல்ல நானே கூட சொல்லிதா இது பண்ணுவே அந்த பிரௌனி அளவுக்கு இருக்காது இல்ல இல்ல பரவாயில்ல அப்டின்ற மாரிதா அவுங்களே இது பண்றாங்க மைதா குடுக்கவே கூடாதுன்னு நெனைக்கிறவங்க அப்டி பரவாயில்லன்ற மாரி வாங்கிக்கிறாங்க இல்லன்ட்டு இல்ல
ம் ம் ஓகே ஓகே ஓகே
நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறதுல என்ன இருக்கு
ஆ செரி செரி இல்ல நம்ம இப்போ
குடுத்த மெஷர்மெண்ட நீங்க வந்து பாதி பாதி அந்த மாரி கூட பண்ணி சின்ன ட்ரேல போ போட்டு கூட நீங்க பண்ணி பாக்கலா அந்த மாரி கூட பண்ணலா இப்ப நா ஹண்ட்ரட் கிராம்ஸ் குடுத்துருக்கே மைதானா நீங்க பிப்டி கிரா ம்ஸ் அந்த மாரி இதுல கூட நீங்க எல்லாத்தலயுமே பாதி பாதி அமௌண்ட் போட்டு கூட பண்ணி பாக்கலா
ஆ ஆ ஆ அப்பறோ இந்த ட்ரே இப்ப அதுல ஆ இந்த ஆன்லைன்லல்லா இப்ப பேப்பர் கப் கெடைக்குது இல்லையா
ஆ அந்த மாரி கூட வச் அது மாரி கூட யூஸ் பண்ணலா
ஆ ஓகே ஓகே ஓகே ம்
ம் எ எப் எப்டியோ இன்னு இன்னொரு பேக்கர் உருவாக போறாங்க
தேங்க் யூ தேங்க் யூ
ஆ சேரி
சொல்லட்டுமா
ஆ புரியல
ஆர்டர் சொல்லட்டுமான்னு கேட்டே
ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க எத்தன பீசஸ் வேணு உங்களுக்கு
எனக்கு எனக்கு இப்பக்கு டுவெல் பீசஸ் போது
ஓகே செரி ஓகேங்க ஈவ் ஈவினிங் ஈவினிங் நானு வந்து டெலிவரி பண்ணிட்டுமா
ஆ ஓகே ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீட்ல ஏதோ பார்ட்டி ஃபங்க்ஷனப்ப நா வந்து கொஞ்சோ அமௌண்ட் அதிகமா வாங்க்கிறே எனக்கு இப்ப டுவெல்து போது வீட்டு யூஸ்க்கு மட்டு
ஆ செரி செரி செரிங்மா ஓகே ஓகே ந அ ஆ என்ன சமையல்லா முடிஞ்சி
இப்ப கொஞ்சோ ஃப்ரீயாதா சாப்டுட்டு ஃப்ரீயா உக்காந்துருக்கே உம் உம்
சேரிங்மா சேரி நீங்க நானு ரெடி ஆயிட்ட அப்றமா நானு உங்களுக்கு கால் பண்றே ஓகேங்ளா வேற எதனாச்சு நானு ஆஃபர்லா போடம் போது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்லையா உங்க கிட் ட அதுல செக் பண்ணிக்கோங்க
இப்ப எது ஆஃபர் ஆன் கோயிங்கா
ஆ இருக்கு இருக்கு ஆ இப் இப்ப வந்து நாளை நாளைக்கு நா ஒரு ஆஃபர் போடுவே நீங்க அது இன்னு கொஞ்சோ டிஸ்கஸ்ல இருக்கு ஏனா வந்து எந்த மாறி போடலா ஏனா பை ஒன் கெட் ஒன்னுன்ற மாறி அந்த மாறி ஆ எதனா போடலாமா வாங்கனீங்க அது ப்ரீ அப்டின்ற மாறி எதனா போடலாமான் பாத்துட்ருக்கே நா எதுவாருந்தாலு உங்களுக்கு நானு அப்டேட் பண்றே உங்க உங்க நம்பருக்கு நா சென்ட் பண்றே ஓகேங்ளா நீங்களு என்னுடைய ஸ்டேட்டஸ அடிக்கடி பாருங்க எதனா நா ஆஃபர் போடும் போது உங்களுக்கு தெரியு இல்லையா ஓகேங்க
தா நா வாச் பண்ணிட்டே இருப்பே
மா சேரிம்மா சேரி ஓகேமா பாய் அ நானு ரெடி ஆயிட்டம்னா கால் பண்றே ஓகேங்களா பாய்மா
ம் பாய் பாய்
தாங்க்யூ ஆ